ஹலோ
தோழி கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது உங்களுக் கேக்குது
புரியூ ஆ கேக்குதுங்க தோழி ஏ நம்ம வீட்ல விருந்தாளி வராங்க தோழி பிரியாணி செய்யணுன்னு நெனைக் தோழி அத பத்தி உங்களுக்கு ஏதாச்சு தெரியுமா தோழி பிரியாணி எப்டி செய்றதுன்ட்டு தோழி கேக்குதா தோழி பேசுறது கேக்குதா தோழி
ஆ கேக்குதுங்களா
கேக்குதுங்க தோழி சொல்றீங்ளா பிரியாணி செய்றது எப்டினு
தோழி ஃபஸ்ட் நம்ம வந்து சிக்கன் எடுத்துட்டோனா அதுக்கு ஏத்த லெவல்ல வந்து அளவு வந் ந்து அரிசியு எடுத்துக்கணு இப்போ ஒரு அர கிலோ எடுத்துக்கிட்டோனா ஒரு அர கிலோக் அரிசி எத்துட்டு ஆ வச்சுக்கணு அதுக்கப்பற அதுக்கு தேவையான பொருள் எல்லா பாத் தீங்கனா நெய் கொஞ்சோ விட்டுட்டு அதுல வந்து இந்த மசாலா எல்லா பட்ட லவங்கம் அத எல்லாமே போட்டுட்டு ஆ நல்லா இது பண்ணிட்ணு அதுக்கப்பற நீட் நீட் வாக்குல வெங்காயமு தக் களி எல்லாமே வந்து அ வெட்டி வச்சுக்கணு வெட்டி வச்சுட்டு அதுக்க ஏத்த மாரி திரி நம்ப வந்து ம் என்ன பண்ணுன்னா இப்ப கொஞ்ச நெய் விட் டுட்டு அதுக்கப்பறமா கொஞ்ச எண்ணெய் விட் டுனு ரெண்டத்தையு போட்டு அப்ற அந்த மசாலால்லா போட்டுட்டு அப்பற வெங்காயத்த நல்லா வதக்கிணு நல்லா கோல்டன் அதா அந்த ம் ப்ரவுன் கலர்ல வாரா மாரி பண்ணிட்டு அதுக்கப்றோ அதுல வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குணு அதையு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்பற தக்காளி நீட்டு வாக்கல போட்டத அத வதக்கிட்டு அதுக்கப்றோ புதினா கொத்தமல்லி அதெல்லா இருக்குங்கள அத எல்லாமே போட்ருணு அப்பறந் ஆ தயிர் போட்டு ஆ அதா தக்காளி வெங்காய எல்லாமே நல்லா இதுவான உனே தயிர் போடணு தயிர் போட்டுட்டு நல்லா கொதிச்சு வந்த உடனே நம்ம வந்து ஆ அந்த இது இருக்குல்லங்க சிக்கன் எல்லா அது அப்டியே அதுலப் கொட்டிட்டு நல்லா அது கொஞ்ச பாதி வேக்காடு வந்தது அதுக்கப்றோ அந்த ம் அரிசி வந்து கொதிக்கும்போது போட்டுட்டு விசில் அதுக்க ஏத்த மாரி வச்சுக்கணு ஒரு ரெண் ரெண் தண்ணி எப்டி அளவுனா ரெண்டு கிளாஸ் அரிசினா ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒன்ற கிளாஸ் தண்ணி ஊத்தணு அது மாரிதா ஆறு கிளாஸ் ஆ மூணு ஆமா மூணுகிளாஸ் தண்ணி ஊத்தணு ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு
புரியலங்க சார் பாத்து
எடுத்துட்டு அதுக்கப்றோ நம்ம தண்ணி போட்டு க்ளோ வேற உப்பு அதெல்லாமே செரி பாத்துட்டு ம் பிரியாணி மசாலா அதெல்லா போடுவாங்க நாங்க வந்து வீட்ல அரைச்ச மசாலா வச்சிருப் போமா அதனால அதுக்கு அது போட்டுப்போ அதுக்கப்றோ காரோல்லா கொஞ்ச கம்மியா தா போடுவோ நாங்க பசங்க இருக்கறதால அ அப்புறம் ப பச்ச மொளகா போட்றவங்க போடுவாங்க நாங்க அது போட மாட்டோ அ அதுக்கப்புறம் வேற என்ன அவ்ளவுதாங்க அது நெய் கொஞ்சோ எக்ஸ்ட்ராவா போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் வச்சாலே போதுங்க ரெடி ஆயிடு இது மாரிதா நாங்க பண்ணுவோ வேற மத்தபடி டிஃப்ரெண்டானா தம் பிரியாணி பண்ணுவாங்க அப்பறோ வேற மாதிரி ஆமா அந்த கல்லுல்லா வச்சு மேல வச்சு பண்ணுவாங்க தண்ணி வச்சு இது மாரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்றாங்க எங்களுக்கு தெரிஞ்சது இது மாரி தா நீங்க எப்டி ஸ்டைல் எப்டி பண்ணுவீங்க
அதாமா ஆ எனக்கு அந்தளவுக்கு பிரியாணி வராது தோழி நீங்க பண்ணது வரைக்குமே தா நம்ம கொழம்பு அந்த மாதிரிதா செய்யறது உண்டு சிக்கன் கொழம்பு கோழி கொழம்பு மட்டன் கொழம்பு பீஃப் கொழம்பு அந்த கொழம்பு எல்லா செய்யறது உண்டு அந்த கொழம்புலே கிரேவி வைக்கிறது தண்ணியா வைக்கிறது அதெல்லா பண்றது உண்டு தோழி ஆனா நம்மளுக்கு அந்த பிரியாணன்றது மட்டு வந்து இது வரைக்கு க்குமே நா வந்து அவ்வளவா பண்ணது கெடையாது எதுனாலனா எனக்கு அந்த அளவுக் கு அது வராது வராதுன்னா நா வந்து ஆ நம்ம பண்ணது கெடையாது எப்பமே பண்ணாலுமே எப்பயாச்சு கொஞ்சமா வீட்டரிசியில பண்றது உண்டு
ஆ ஆ
நம்ம பாஸ்மதில பண்றது கெடையாது வீட்டரிசியே பண்ணிக்கலா ஏனா வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வரலியே நம்ம ஏதாச்சு சொதப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு பண்ண வேணா நாலு பேர் சாப்பிறதுக்கெல்லா பண்ண மாட்டே தோழி நம்ம சாப்புறோனா பண்ணிக்கலா
ஆமா தனியா செஞ்சு பாத்துக்கலா நம்ம எப்டி வருதுன்னு
எப்டி வர்துனு அந்த மாரி பண்றதுண்டு இந்த உங்க பசங்களுக்கு என்ன மாரி பொருள் குடுக்குறீங்க தோழி சாப்பறதுக்கு
சாப்பறதுக்கா அதா நா எப்டியா கா எதுவு காய் சாதோ அது மாரிலா தருவ நானு வெஜிடேபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி போட்டு ஏனா மாரி டென் சாப்புட்டுறாங்க மத்தபடி இந்த கொழம்புல போடுறது அது மாதிரிதா தனிதனியா எடுத்து வச்சறாங்க காய் சாதோனா அது தெரியாம அது கூட முட் ட்ட அதெல்லா ஆட் பண்றதால அது அப்டியே
அது கலக்கற மாரி கலக்கற மாரி செஞ்சிருவீங்க ஒரு ஒரே மாரி
ஒரே மாதிரி செஞ்சிறது அதுல பாஸ்மதி ரைஸ் போட்டுட்டா அது கொஞ்சோ ஒன்னு நீட் நீட்டா இருக்கறதால நல்லா சா சாப்புடுவாங்க விரும்பி
மாரி இருக்கு வெளியே கடையில சாப்புறமாரி அதனால அப்டியே சாப்புட்றது அந்த கடையில சோயாசாஸ் அதெல்லா ஊத்துவீங்களா தோழி
இல்ல இல்ல சோயா சாஸ்லா ஊத்த மாட்டோ ஆ இது மட்டு டொமேட்டோ சாஸ் மட்டு வச்சு குடுப்போ கேப்பாங்கன்னு அது ஆமா சாப்பிடும் போது வச்சு தந்துட்டா அவுங்க சாப்புட்ருவாங்க பேப்பர் கம்மியா அதுலயு பேப்பர் கம்மியா தா போட்ணு ஒருத்தவங்களுக்கு அதிகமா போட்ட புடிக்கு ஒருத்தவங்ளுக் கம்மியா போட்டா புடிக்கு ஒ அது மாதிரி நீங்க ஆ நீங்க பசங்க ம் ம்
ஆ எனக்கு இப்பதா தோழி ஒரு ஆறு மாசோ குழந்தை இருக்கு அவங்களுக்கு இன்னிக்குதா வந்து இப்ப சாட் பண்ணபோறேன் தோழி இன்னைக்குதா சாப்பாடே குடுக்க போறே இப்பதா அவுங்களு இன்னிக்குதா ஆறாம்மாசமே வந்துச்சு அதனால இனிமே தா தோழி பஸ் குடுக்கவே போறே இன்னைக்கு அதா என்ன பாத் வச்சுருக்கே தோழி அதுவே வந்து நம்ம தொலைபேசியில பேசி பாத்ததுதா தோழி ஆப்பிள் குடுக்கலா சொல்லிருக்காங்க ஆப்பிள் வாழைப்பழம் சப்போட்டா அதெல்லா குடுக்கலாம்னு பா த்தே அதெல்லா குடுக்கலா இனிமேன்டுதா இப்போ வந்து ஆப்பிள் வாங்கிட்டு வர சொன்ன அவங்களு வாங்கிட்டு வந்தாங்க மாமியாரு இப்ப வந்து அத வேக அது எப்டி தோழி வேக வைக்கிறது வந்து இட்லி குண்டாலே வேக வச்சலால தோழி ஸ்டீம்ர்லா வாங்குலா எல்லாமே யோசிச்சே தோழி அது வந்து நா பொறந்த விடனே ஒரு மூணுமாசோ ஆனத்அப்பறமே எல்லாமே லிஸ்ட் அவுட் ப எல்லாமே தேடி கண்டு புடி ச்சி இதெல்லா வாங்கணும்னு கணவருக்கு அமிச்சாச்சி கணவர் நீ இருவதாந்தேதிதா வாங்க ஊட்ட போற உனக்கு பத்தொன்பதாம்ந்தேதி எல்லாமே டானிக்கோன்னாரு செரி வா ஆப்டினு நீ என்னப் பாடுல்ல
ம் ம் ம் அதா அதா இல்லேங்க ஆமா இட்லி இட்லி குண்டான்லே வைக்கலாமே அந்த சொ
ஆ அதா தோழிப்ப அதா அததுதா பண்ணபோரே இப்போ இட்லி குண்டா எடுத்துட்டு அழகா தண்ணி ஒரு பிளேட்ல மட்டு ஆப்பில தோல் சீவி கட் பண்ணி வச்சிடலா ஒரு ஆப் ஃபுல்னா தோழி பண்ணணும் இல்ல ஆஃப் பண்ணணுமா
ஆஃப் பண்ணுங்க ஏன்னா ஸ்டார்டிங்தான எப்டி அவங்களுக்கு புடிக்கணும்ல ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணிட்டு அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டா விரும்பினாங்கன்னா திரும்ப கூட பண்ணி குடுக்கலா
ஆமாங்க தோழி கரெக்ட்டு சேரிதான் நானும் சேரியே நம்மள இப்போது வச்சி ஆப்பிளும் சேரி ஒண்ணு குடுப்போமா ஏன்னா இவங்க எப்டின்னா நம்ம நம் இப்ப வந்து நல்ல தெரிஞ்ச்சு தோழி அவுங்களுக்கு ஏதாச்சும் சாப்பறோம்னா பாக்குறாங்க இப்ப நா நா இவன் சாப்பிடுறது எப்டினா த கையில சட் தட் தட்டுல வச்சிருக்கன்னா தட்ட பார்ப்பாங்க அப்பறம் வாயில கொண்டு போனா வாய பாப்பாங்க அந்த மாரி தெரிஞ்சிருச்சு இவங்க ளுக்கு மேடம்க்கு அது நல்லா பார்ப்பாங்க என்ன சாப்பறாங்க என்ன கலர்ல்லா தெரிது ஏதாச்சும் வண்டியில வந்து பார்க்குறாங்கன்னா வீட்ல ம் கொஞ்சம் பால்கனில நின்னு காட்டுவேன் ஏன்னா வீட்லயே இருந்தா தெரிய அவங்களுக்கு ஏதாச்சும் தெரியணும் இல்ல சவுண்ட் கேக் க்கனுன்றதுனால பால்கன்னி இருந்து காட்டுவேன் இந்த ரோடு போடுறது வண்டி சவுண்டு வண்டி கலர்ஸ்சு ஏதாச்சும் பண்றது எல்லாம் கொஞ்சம் நல்ல காட் காட்டிட்டு இருப்பேனா ஏன்னா போன் அவ்ளோவா நம்ம போன நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன்னா அவங்களுக்கு ஏதாச்சுபோன் பார்க்கணுன்னுற மாரி ஆய்டும்ல அதனால வந்து அவங்களுக்கு இது எல்லாம் காட்டுறது உண்டு தோழி அதனால இவங்களுக்கு இப்ப இனிமேல்தான் நம்மளுக்கு இந்த ஸ்டார்ட் பண்றது இனிமேல் சாப்ட்டா தான் வந்து பழங்கள் குடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் குடுக்கணும் இனிமேதான் நேத்துதான் தண்ணீயே குடுத்தது அது வேற மாமியார் ஒத்த மாசோ த்துல குடுக்கணும் இரட்ட மாசத்துல குடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க சேரி அவுங்க ஆசைய ஏன் விடனுட்டு நேத்தே குடுத்தோம் ஸ்பூன்லகொஞ்சமா தண்ணி இனி இன்னைக்கு அப்டியே வந் வந்து இன்னைக்கு ஆப்பிள் வுட்டுட்டு தண்ணி குடுத்துட்டோம்னா அதான் இன்னைக்கு ஒரு வேல மட்டும் மத்தியானம் குடுத்துடலாம் அப்பறம் நாளைல இருந்து மூணு வேலா அ மூணு வேலையா ஸ்டார்ட் பண்ணலாம்ன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துட் நா பாப்பா நான் வந்து என்னோட தாய்ப்பால் தான் தோழி குடிச்சுட்டு இருக்காங்க அதனால எனக்கு கொஞ்சம் பயம் கிடையாது ஏன்னா நம்ம தாய்ப்பால் தானா குடிக்கிறாங்க நம்மளுக்கு என்ன பயோ
ம் இருந்தாலு ஒரு வேல ம ட்டு குடுக்க ஸ்டாட் பண்ணுங்க அதுக்கப்புறோ அவ்ங்க செட் ஆய்ர்ச்சுனா ரெண்டு வேல அதுக்கப்
ஆமா அது அதுனாலதா ம் இப்ப அதுனாலதா ஒரு வேலதா குடுக்குற என் பையனுக் இந்த ஒ இந்த ஒரு வா இந்த ஒரு வாரத்துக்கு ஒரு வேல குடுக்லேனா அவ்ங்க சாப்புற இப்பதா சாப்புடவே போறாங்க அவுங்குளுக் எப்டி இருக்குமோல
ஆமா ஆமா ஆமா ஏனா அவுங்களுக்கு செட்டாகணு ம்
ம் ஆமாங்க தோழி ஏனா இவ்ங்க எல்லாருமே என்னனா இவங்க அப்டியே அது மாரி சொல்லுவாங்க தோழி அவ்ங்க அப்டிதா குடுத்துர்னு இதெல்லா பண்ணாத இவ்வ நான் தண்ணி குடுக்குறக்கே யோச்சேன் தோழி ஆறா மாசோ வர்ல இப்ப வேணாண்ண அவ்ங்க நீ சொல்றதே கேக்க மா ட்ட இந்த மாரி சொன்னாங்க ஒரு வேல குடுக்கறதுல ஒன்னு ஆய்டாது ஆயிர போற்து கெடையாது ஒரு நாள்தா ஆவுது ஒரு நாள்தா ஆவனு செரி ஒகே அவுங்களு சொல்றாங்க நேத்துதா குடுத்ததா இப்போ இனிமேதா வச்சுட்டு அந்த ஆப்பிளலா மிக்ஸில போ ட்டு குடுக்கலாம்ன்ற ஐடியாதா இருக்கு ஆனா வாங்கிட்டு வந்துட்டாங்க சொன்னன்ட்டு இப்ப இதுக்கப்புறம் பண்ணிட்டு குடுத்துட்டா கரெக்ட்டா இருக்குன் தோழி
சேரி சேரி சேரிங்க பாருங்க பண்லா அப்புறோ வேற எதாச்சு ம்
ஒன்னொன்னா பண்ணணு தோழி அப்புறோ பனானா பனானா அ வாழப்பழோ குடுக்குறது வாழப்பழ்னா எப்டி தோழி செவ்வாழ குடுக்குணுமா நார்மல் வாழப்பழோ குடுக்கணுமா தோழி
ஆ இப்ப வந்து நார்மலே குடுங்க அதுக்கப்புறமா வேணா செவ்வாழ ஸ்டாட் பண்ணுங்க ஆனா அது இப்ப எப்டியு மோஷன்லா போக ஸ்டாட் பண்ணுவாங்கல்ல ஏலக்கி அது மாரி ஸ்டாட் பண்ணுங்க ம் அவுங்ளுக்கு வந்து ஆமா கொஞ்சோ சாலிடா இப்ப வ இதுவாகுல நீங்க சாலிட்ஸ் குடுக்கறதால ஆ ம் அதுக்கப்ப அவ் வீட்ல எப்டி சொல்றாங்கன் கேளுங்க பெரியவ்ங்க ஏனா எந்த வாழப்பழோ பச்ச வாழப்பழோ மட்டு குடுக்க கூடாது மத்த படி வேற எந்த வாழப்பழமு குடுக்குலா ஆமா
அவ்ங்க வந்து நமக்கே சொன்னே நீ யூத்து அவ்ங்க வந்து மாமியார் எப்டினா ஒன் இயருக் வந்து ஃபீடு மட்டுந்தா பண்ணாங்க அவனுக் சாப்பாடே குடுக்கல அதுக்கப்புறந்தா குடுத்தேன் அவ்ங்க சொல்றாங்க நம்ம அம்மா வீட்ல என்ன சொல்றாங்க அம்மா வந்து நீ வந்து குடு வேக வச்சு எது கு ட்த்தாலுமே வேக வச்சு குடு அரிசி கூட சாப்பாடு கூட வேக வச்சு குடு குடுக்கலா இப்போ அவ்ங்க அப்டிதா சொல்றாங்க ஆனா கொஞ்சமா குடு கொஞ்சு கொஞ்சமா குடு ஆனா குடுக்கலா எல்லாமே காரோல்லா போடாம உப் புலா இல்லாம தித்திப்பு குடுக்காத ஒத்துப்போகாத எதுமே குடுக்கா இப்ப நம்ப இதுலலா அதுதான் தோழி சாங்கியமே என்ன பண்ணுவாங்கனா பொங்கல்தான செஞ்சு ஃபஸ்ட்டு ஊட்டுவாங்க ஆ அதுதான் நம்ப சாங்கியமே இவ்ங்க வந்து நம்ம எ நம்ம வீட்ல அது நான் என்னுது வந்து கலப்பண திருமணோ தோழி நான் வந்து கிறிஸ்டினு இப்போ நான் ஃபஸ்ட்டு இருந்தது ஹிந்து ஹிந்து முறப்படி எல்லாம் பண்றது இப்ப மாமியார் வீட்ல கிறிஸ்டினின்றதால அவுங்களுக்கு அந்தெல்லா கெடையாது பொங்கல் ஊட்றது அதெல்லா கெடையாது அவுங்க டேரக்ட்டா எதாச்சு பழோ ஊட்டிக்லான்ற மாரி சொல்றாங்க அதுனால நம்மளு வந்து ஊட்டில்லா நம்ப ஏன் நம்ம நம்ம அங்க இருந்தோனா நம்ம நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்குலா சொல்லிட்ட அதா இப்பயே சோ அழகா இப்ப அததான் தோழி பண்ணிர்ணு அதா அவ்ங்க சொன்ன மாரி ஆப்பிள ஊட்டிர்லா நம்ப சா அதுதான் நானு நெனச்சுரு கே இப்ப இந்த ஒரு மாசத்துக்கு மட்டு பழோ ஊட்லே இன்னு பத்து நாள் இருக்கு இந்த மாசோ பழோ ஊட்டிர்லா அதுக்கப் அப்புறோ கொஞ்ச கொஞ்சமா ஏழா மாசம் வந்துச்சுன்னா காயில்லா பண்ணலா
கேரட்லா வேக வெச்சு அப்புறோ பொட்டேட்டோ வேக வெச்சு குடுக்கலா
ம் ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கனோனு சொல்லிருக்காங்க தோழி ஆமா தோழி இப்ப இந்த ஒரு மாசத்துக்கு மட்டு ஃப்ரூட்ஸா ஃரூட்ஸா குடுத்துட்டு அடுத்த மாசத்துலந்து காய்கறி கூட அப்புடியே பண்ணிட்டு அப்புறோ கொஞ்சோ அரிசி கொஞ்சோ கொஞ்ச கொஞ்சமா
ஆமா பருப்பு அதுலயே கொஞ்சோ காயி அது மாதிரி போட்டு வேக வெச்சு மசிச்சு குடுக்கலா
உம் அதுதா தோழி அதுதா பண்ணலான்னு இருக்கே
செரி செரிங்க அதே மாதிரி பண்ணுங்க அதுக்கப்பறமா கொஞ்சமா கூட ஹம் தண்ணி குடுங்க இப்போ வெயில்நாள்ல குடுக்கலாந்தா இனிமேல்
ஆஹ் தண்ணி குடிச்சுதா தோழி குத்துட்டே நேத்து குத்தன்ல இப்ப திருப்பி கால்ல இருந்து அவுங்குளுக்கு குடிக்கலாந்தான தண்ணி ஞாபகமா இல்ல அவுங்குளுக்கு ஏன்னா நீங்க குடிக்கலல நேத்து சும்மா விளாட்டா அத விளாட்டானு நெனச்சாங்களல்ல துப்புறாங்க வேற இப்ப புதுசா துப்ப கத்துக்குனாங்க துப்ப வேற கத்துக்கவோ அது பண்ற அது பண்ணாங்க அது கொஞ்சமா குடிச்சாங்க இனிவேதா அவுங்குளுக்கு
செரி சார் செரி செரி இனிமேல் குடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க செரி நம்ம அடுத்த வாட்டி பேசும்போது வேற பத்தி பேசலா உம் உம் கண்டிப்பா நன்றி நன்றி